ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம்
வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே என்ன பண்றீங்க
ட்ருதா இருக்கோம்
ஓகே ஓகே சாப்டிங்களா
ஆ சாப்டாச்சுங்க நீங்க சாப்டாச்சா
உம் சாப்டே சாப்டே
உம்
ம் அந்த சவுண்டு மட்டு கொஞ்சோ பின்னாடி பாத்துங்கோங்க ம் ஓகேங்களா
ஆ செரி ஓகே இப்போ ஓகே தான ஃபேன் சவுண்டு
ஆ ஃபேன் சவுண்டு ஓகே ஒன்னு பிரச்சன இல்லை பெருசாலா ஒன்னு கேக்கல சரி ஓகே சேரி இந்த சோசியல் மீடியாலா யூஸ் பண்ணுவிங்களா ரொம்போ
ரொம்ப இல்ல ம் ரொம்ப இல்ல அப்பப்போ போர் அடிக்கும் போது
போர் அடிக்கும்போது ஓகே ஓகே ஓகே சோ சோசியல் மீடியா பத்தி உங்களோட கருத்து எப்டீ இருக்கு இப்ப அதனால என்னா நன்மை பயன்
எனக்கு பர்ஸ்னலா நன்மை தீமை அப்டினா அது பாக்க ஆரம்பிச்சா ரொம்ப அடிக்ட்டாகுற மாறி இருக்குது
உம் உம்
டைம் போறதே தெரியாம அது பழகிட்டோனா ஆம் எப்டி சொல்றது சாப்படும்போது கூட ஏதோ ஒன்னு பாத்துட்டே அது ஒன்னுல்ல ஒரு ஆப்லருந்து வெளியில வரோ எல்லாத்தையு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி அந்த ஆப்க்குள்ளயே போறே ஏ தெர்ல அந்த அளவு நம்ம அடிக்ட் ஆயிறோ
ஆமா அது உண்மதா நீங்க சொன்னது கரெக்ட் அந்த ஆப்புக்கு வாயிருந்தா கூட கேட்றோ டேய் உனக்குதா யாருமே மெசேஜ் பண்லேடா எதுக்குடா திரும்ப உள்ள உள்ள வந்து கேக்குற அத அதோட ஒ ஆப் அப்போட ஓனர் கூட அவ்ளோ டைம் வேஸ் பண்ணமாட்டாங்க உள்ள போய் போய் பாத்துட்டே இருக்க மாட்டாங்க
அதுதா ஒரு எல் ஓகே க்ளோஸ் பண்றோ அந்த ஆப்பு யூஸ் பண்ணது போதுன் சொல்லிட்டு வெளியில க்ளோஸ் பண்ட்டு வெள்ல வந்துட்டு திருப்பி க அதுக்குள்ளே போறோனா அப்போ நமக்கு அது பழகிடுச்சில்ல அடிக்ட் ஆயிட்றோ ரொம்ப ஓர் சில நேரோ கவனமே இல்லாம ஆனா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போ
ம் ம் ம் உண்மதா அந்த இன்ஸ்ராகிராம்லா எடுத்து எப்டின்னா அது வந்து எப்டி நம்ம மைண்ட்ரைட் பண்றாங்கன்னே தெரியாது நம்ப ஒரு மைண்செட் ட்ல இருப்போ ஏதாவது சேடாவோ இல்ல ஹாப்பியா எதோ ஒன்னு இருக்கோ வெச்சிக்கோங்களே சும்மா அப்டியே கரெக்டா உள்ள போவு நமக்கு ஏத்த மாரி ரீல்ஸ் வரும் சேடா இருந்தா சேடாவே வரு டே யார்ரா நீ பின்னாடில செட்டிங் செக்யூரிட்டி ஏதாவது வெச்சி பண்ணிட் பாத்துட்டுக்கிறியாடான்னா அப்டி அப்படி இருக்கூ ஒரே ரீல் தா பாப்போ அந்த ரீல பாத்தன்னா நமக்கு ஏத்த மாரியே வரு
அதுதா அதுதா கரெக்ட்டு ஏன்னா அதாவது பேச இருக்கிறதோ இல்ல நம்ம முன்னாடியெல்லா வந்து எதாவது சர்ச் பண்ணா அத ரிலேட்டடா வந்து கோ ரெக்மெண்ட் பண்ணு செரி அது கூட ஓகே அடுத்து நம்ம ஏதாது கால்ஸ் பேசும்போது கூட ஆடியோஸ் எதாது கேட்டா அது ரிலேட்டடாவே நமக்கு ரீல் அம்ச்ட்ருந்துச்சி இப்போ ஒன்னுல்ல நம்ம பேசாமேயே தா இருக் கோ ரீல் பாத்தீன்னா அப்டியே நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாவே வரு
அதா அதா நம்ம மைண்ட் எப்டி ரீட் பண்றாங்கன் தெரியல ஆ ஆ ஆ ஆ
ம்
உண்மையிலே அது ஒரு மேஜிக்கா தா இருக்கு எப்டி ரீட் பண்றாங்க ஒன்னுமே புரியல அதுவு செரி ரொம்ப நாளு அப்பறோ வந்து ரொம்ப நேர கழிச்சி வந்தாலு பரவால்ல உள்ள போனோனே நம்ம பஸ் ட்டு ரீல்லே நமக்கு என்ன மைண்ட் செட் இருக்குமோ அதே ரீல் தா வரு நம்ம ஏதோ ஊருக்கு போறன்னு நெனச்சிட்ருப்போ வீட்லதா பேசிட்ருப்போ போன்ல கூட டச் பண்ணிருக்கலா வீட்ல இந்த மாரி ஊருக்கு போலா ஒரு கேரளா போலா மூணார் போலா பேசிட்ருக்கோனு வச்சசோங்களே கரெக்டா ஃபோர் ஏழு ரீல்ஸ்ஸா கூட போனா மூணாது பத்தி ரீல்ஸ் வரு இந்த இந்த எடத்துல இந்த ரூம் சீப்பா இந்த எடத்துக்கு போங்க எப்படி அது அதா தெரியல நம்பளே அறியாம நம்பளுக்கு யாராவது அ இது நம்பளோட டேட்டாஸ்ல்லா பாக் இது பண்ட்டு பேசறதெல்லா கேட்குறாளோன் தெரியல ஒரு வேல
அ அதா அதா அதா
அது ரொம்ப இத்தாயிச்சி ஆமா ஆமா இப்ப இருக்குற ஆளுங்கெல்லா அது ம் சொல்லுங்க சொல்லுங்க ம் ம்
ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எதாவது ப்ளஸ் இருக்கா
ம் பிளஸ்ல்லா அத அ சோசியல் மீடியாவ எடுத்துக்கிட்டாலே பிளஸ் கூட மைனஸ் தா அதிக இருக்கு சோ பிளஸ்ன்னு எடுத்துட்டீங்கன் வெச்சுக்கோங்களே அ அதா சொன்னல்ல நம்போ வந்து ஏதோ ரொம்ப சேடா இருக்கும்னா உள்ள போனோம்னா ஏதோ ஒரு காமெடியா நால் ரீல் பாத்தோம்னா அங்க ஒண்ணு இருக்கூ இன்னொன்னு என்னன்னா சோசியல் மீடியால என்னன்னா ஃபி உடனுக்குடன் அப்டேட் ஒன்னு தெரிஞ்சிக்றோ நியூஸ் ஸா இருக்கட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒடனே தெரிஞ்சிக்கிறோ முன்னல்லா அது மாரி தெரிஞ்சுக்க முடியாது ஒரு நியூஸ் பேப்பர் வர்ணு இல்ல டிவி முன்னாடி உக்காரணு இப்போ அப்டி இல்ல இப்ப இந்த எடத்துல இந்த நியூஸ் நடக்குதுனா ஒரு ரெண்டு நிமிஷத்துல போய் எந்த தமிழ்நாட்ல எந் த மூலையில இண்டியாவுல எந்த மூலையில இருந்தாலுமே தெரிஞ்சிருது இந்த எடத்துல இந்த எடத்துல இந்த மாரி பிரச் பிரச்சன நடந்திருக்கு இந்த எடத்துல இந்த கோவில் திருவிழா இந்த எடத்துல இந்த மாரி சம்பவம் ஆயிடுச்சி சோ அப்டிங்கிறதெல்லா ஒடனக்குடனே தெரிஞ்சுகிறோ அப்டிங்கும் போ சோசியல் மீடியா தா அது மெய்னா ஒரு ரீசன் சொல்லலா இது எல்லாமே நாட்டு நடப்புல்லா தெரிஞ்சிக்கிறோனு வெச்சிங்கள ஒடனே ஒடனே தெரியுது நாட்டு நடப்பு இந்த மாரி தங்க வெல ஏறிடுச்சி இந்த வெள்ளி வெல இந்த மாரி போர் நடக்குது ஒன்னு இல்ல இந்த சிந்தூர் அத ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்ச்சுல அத பாத்தீங்கன்னாலே சோசியல் மீடியால தா அவ்ளோ ட்ரெண்டாச்சு சொல்லப் போனா
அது வந்து எப்டி எவ்ளோவ்ளோ பண்ணாங்க எப்டி பண்ணாங்கன்னு இன்னொன்னு என்னவெனா மெயின் நம்ம தமிழோட பாரம்பரிய ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்களே அது எதனால இவ்ளோ ஃபேமஸ் ஆயி போராட்ட நடத்தி நம்ம எப்டி கொண்டு வந்தோ சோசியல் மீடியாலதானே
ம் ஆமா அது கரெக்ட்டு தா நீங்க சொல்றது இன்னொன்னு என்னன்னா இப்போ எங்க வீட்ல அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உக்காந்து நியூஸ் சேனல் பாத்துட்டு இருக்காங்கன்னா நா வந்து அவுங்களுக் ஈக்வலா எனக்கு நியூஸ் தெரியுது அது என்ன ரீசன் நா நியூஸ் சேனல்லா உக்காந்து பாக்க மாட்ட நியூஸ் படிக்க மாட்ட ஆனா அந்த இன்ஸ்டால வர்றதோ இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லா அப்டேட்டடா நமக்கு ஈஸியா அதாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டுறாங்க நமக்கு வேணுன்னா அத படிச்சிக்கிறோ இல்லன்னா அத அத தெரிஞ்சுக்கிறோல மேட்டர் என்னனு தெரிஞ்சுக்கிறோல ஆ உக்காந்து வல வல வலனு இந்த நியூஸ்ல கத சொல்லி அது சொல்லி இது சொல்லி இத போட்டதே போட்டு காமிக்கறது க்கு நமக்கு வேணுங்கிறத ஒடனே ஒடனே நீங்க சொன்ன மாரி நம்ம பக்கத் ச்ட நடந்த விஷய கூட நியூஸ்ல எல்லா போட மாட்டாங்க ஆனா நமக்கு தெரிஞ்சிருது டக்குன்னு ம் நா அங்கருந்து ஃபோன் பண்ணி கேப்ப ஊர்ல இருந்த என்னாச்சு இங்க அப்டியாச்சாமே அங்க அப்டியாச்ச அவுங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அது அதுனால சோசியல் மீடியா வந்து இதாயிடுச்சு
ஆமா ஆ உண்ம தா இன்னொன்னு நெறையா கத்துக்கறோ சோசியல் மீடியாவுல பாத்தீங்கன்னா அதாவுது நெறைய புசு புசா கத்துக்றோ தெரியாத டிஸ்ஸா இருக்கட்டு தெரியாத விஷயங்களுக்கு வந்து கத்துக்கறோ இந்த மாரி பண்ணு இந்த மாரி பண்ணு டாக்டர்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா இப்போ வந்து டேரக்டா சோசியல் மீடியா பக் கோ நம்மள அது அதுலயே பாத்தி நம்பள கேரிய கொழந்தைக்கு என்ன பண்ணணு இந்த இந்த மந்த்ல கொழந்தைங்க இப்டிலா பண்ணக் கூடாது இந்த மாரி பண்ணக்கூடாது சோ அதெல்லா பாத்தின்னா சோசியல் மீடியாலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்டிங்கும்போ நம் சோசியல் மீடியா போனா நமக்கு நம்ம தெரிஞ்சிக்கிறோ நம் டேரக் டாக்ட் டேரக்டா டாக்டர்ட்ட போய் கன்ஃபர்மேஷ் சன் வாங்காம சும்மா இந்த மாரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணும் போது நமக் யூஸ்ஃபுல்லா நெறைய கத்துக்குறோ நெறைய
கண்டிப்பா ம்
ம் சவுண்ட் வருது பின்னாடி ம் ம் ம்
அதே மாரி வந்து ந வைக்கா இப்போ நைசிலல்லல
ம் இல்லல்ல ம்
ம் அதே மாரி நெறையா இது இருக்குல்ல ஆ ஒரு விஷய நடக்குது ஒரு ஸ்கேம் நடக்குது இந்த மாரி இதெல்லா வந்து நமக்கு அவர்னஸ் வந்து டக்குனு இது மூலியமா மட்டுதா கெடைக்குது அ இப்ப ந ஒரு நியூஸ்ல கூட சொல்ல மாட்டாங்க இல்ல நம்ம நார்மலா எத்தன பேர்ட்ட பழகினாலு அவங்களுடைய அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டு தா நமக்கு அது தெரியுமே தவிர மித்தபடி வந்து எல்லா நேரமு தெரியுமான்னு தெரியாது ஆனா இப்ப இந்த சோஷ மீடியால இருக்கு போது ஒடனே ஒடனே யாருக்கு என்ன நடந்தாலு ஒடனே அத போடும்போது நமக்கு அந்த அவேர்னஸ் நல்லா கெடைக்குது ஈஸியா ஒரு விஷய வந்து நெறைய பேத்த ரீச் ஆகுது
ம்
அந்த இது ம் அதே மாரி இன்னொரு விஷய எனக்கு ரொம்ப புடிச்ச விஷய வந்து இந்த கவுண்ட்ப்பண்டிங்லா ஒரு ஒரு ஒரு ஒரு உயிர் காப்பாத்துறதுக்கு நம்ம முன்னாடில்லா வந்து டப்பாவ எடுத்துட்டு டொனேஷன் கலெக்ட் பன்ன போவோ நியாபகோ இருக்கா இது இருந்த இடத் ல இருந்தே ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணா அதுல ஒரு ரெண்டு பேரு கொறைஞ்சது ஒரு அஞ்சு நாள்ல ஆறு லட்சோ வரைக்கு ரெடி பண்ணிட்டாங்க எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து கொஞ்சோ ப்ராப்ளோ இருந்தது அது வெஸ்ட்டு க்கு வந்து ஓடனே சர்ஜரி பண்ணனு சிக்ஸ் லேக் மேல எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சு அப்போ அவங்க ரொம்ப போர் ஃபேமிலி தா அப்போ இந்த இதில வந்து ஏன்னா யார் நெனைச்சாலுமே வந்து டக்குனு ஓடனே ஒரு சிக்ஸ் லேக்கோ ரெடி பண்ணி குடுக் இருக்க முடியாதுல்ல நமக்கு இருக்க சிச்சுவேஷன் நம்ம ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ ஒரு தவ்சண்னோ ஃபைவ் ஹண்ட்ரடோ இவ்ளோ தா நம்மாலயுமே முடியு ஆனா அதே ஒரு பத்து பேரு சேந்தா ஒரு நூறு பேரு சேந்தா முடியுதுல அது ஒரு ஒரு அஞ்சு நிமிசத்துல அது டக்குன்னு ஒரு பத்து பேர் ஒரு பேர் ரீச் ஆகுதல்ல அந்த மெசேஜ்ங்கறது அது கண்டிப்பா அது வந்து சோசியல் மீடியனால மட்டுதா முடியுது
அது ஒண்ணு இருக் அது ரொம்ப ரொம்ப பிளஸ் நீங்க சொன்ன மாரி சீக்கறோ ஒனக்கு தெரிய வருது நறைய பேர் ஹெல்ப் தெரியாத முகோ தெரியாத ஹெல்ப் பண்ண ஆரம்பச்ட்டாங்க அப்டிங்போது அது அது உண்மையிலே சோசியல் மீடியால ஒரு பிளஸ் ஆமா யாரோ யாருன்னே தெரியாது ஆனா நமக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நிக்கிறாங்க நம்மளுக்காக ஹெல்ப் பண்றாங்க அப்டின்னா அதுக்கான சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் இப்ப தெரிஞ்சவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங் போது நம்ம டரக்டா போய் கேட்டாலே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ யாரோ ஒரு தெரியாத மொகோ தெரியாத நமக்காக ஒரு கருணை காமிச்சு நமக்காக ஹெல்ப் பண்றாங்கனா அது ஒரு சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒன்னு ஆமா இன்னொன்னு இதுல ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அ ஸ்கேம் நீங்க சொன்னீங்கள அதாவது பாத்தீங்கனா சோசியல் மீடியாவில நறைய ஸ்கேம் நடக்குது ஒன்னும் இல்ல இப்ப இப்ப பசங்க ஓகே இப்ப அ பெண் இதெல்லா பாத்தீங்கன்னா பொண்கள் எல்லா போட்டோ போடுறாங்க அந்த போட்டோ எடுத்து மாபிங் பண்ணி அவ கிட்ட காசு பறி க்கிறது இல்ல அவங்க அக்கவுண்ட வந்து ஆக் பண்ணிக்கிறது ஆக் பண்ணி இது பண்ணிக்கிறது அப்படி இல்லைன்னா அவங்க போன் நம்பர் திருத்தமா எடுத்து அவங்ககிட்ட வந்து பேங்க் டீட்டெயில் எல்லா கலெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாரி பண்ணிட்டு ஓ டி பி வாங்கி அவங்க அக்கௌண்ட்லந்து அமொண்ட் எடுத்துக்கிறது சோ இதெல்லா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தா நடக்குது தெரியாம தா ஒரு லிங்க் கிளிக் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு ஆஃபர் வருது ஏதோ ஒரு டீல் வருது ஏதோ ஒன்னு அப்பிடின்னு சொல்லி அந்த ஃபார்வர்ட் லிங்க் எல்லா வரு பாத்தீங்கன்ன தெரியு அந்த ஃபார்வர்ட் லிங்க் எல்லாமே பொய் தா அது அதெல்லா வீட்ல ஏன்னா நமக்கு தெரியு அது வந்து ஸ்கேம்ன்னு இப்போ வீட்ல இருக்க அப்பா அம்மாவுக்குலா தெரியாது பெருசா செரி பரவால்ல ஃபிப்கார்ட்ல இந்த ஆப் இப்ப ஆஃபர் தராங்க இந்த எடத்தல ஃப்ரி தராங்களா போய் ஒடனே அத கிளிக் பண்ணுவோ இப்போ ஸ்கே இது ஸ்கேனர் மாரி இருக்கோ அது ஸ்கேன் பண்ணுவோ அப்பிடின்லா பண்ணுவாங் சோ அப்டின்ற போ என்ன போனு அது அவுங்களுக்கு தெர்ல அது நமக்கு ஃப்ரி குடுக்க போறாங்க தெரிஞ்சா பண்ண போறாங்க ஆனா அவுங்க என்ன பண்ண நமக்கே தெரியாம நம்ப பேங்க் நம்பரோட அக்கவுண்ட் அத பத்தின ஃபோன் எல்லாதையுமே சவுண்ட் வருது திரும்ப சவுண்ட் அதாவது அந்த அக்கவுண்ட் ஆ இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறாங்க நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுக்கறாங்க அப்பிடிங்கும் போது தெரியாமையே அவுங்களுக்கு தெரியாம ஓ டி பி எடு வாங்கிக்கிறாங்க அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுத்துக்கிறாங்க அப்பிடிங்கும் போது அது ரொம்ப ஒரு இது தா ஸ்கேம் அதிகமா நடக்கறது சோசியல் மீடியாவுல தா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லா கரெக்ட்டு தா அந்த பெரியவுங்களுக்கு அந்த கம்பேர் ப அந்த அதாவது அவுங்க அப்ப தா பழகறாங்க ஆனா அதுக்குள்ள அவுங்களுக்கு வந்து அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது அப்ப அவுங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது சோசியல் மீடியானாலே அப்பிடிதான் அப்பிடிங்கிற மாரி அவுங்க அடுத்தது அ பழகவே ஆர வேண்டான்டு விட்டுறாங்க
ம் ம் ம் உண்மதான் உண்ம தான் சரி நம்ம தொடர்ந்து பேசுவோ எடத்துல ம் நன்றி நன்றி ம்